வணக்
என்ன சகோதரி பண்றீங்க
நான் உக்காந்துருக்கேன்
செரிங்க செரிங்க சகோதரி ரிஸ்க் எல்லாம் எடுக்கலீங்களா
ஆமா ஆமா
சேரிங்க செரிங்க சகோதரி மதியத்துக்கு அம்மா பாப்பாவ் துங்க வச்சுட்டு அவங்கதா சமப்பாங்ளா நீங் எதாச்சு அவுங்களோட காய்கறிலா அரிஞ்சு குடுக்குற வேல பண்ணுவீங்ளா
இல்ல இல்ல தூங்க வச்சிட்டுதா அம்மாதா சமைக்கிட்டத்
ஓகே ஓகே சகோத்ரி நீங்க கொழந்தை பெறந்து கொஞ்ச நாள் இங்கதானே சகோதரி இருப்பீங்க இல்ல பொய்ருவீங்ளா உங்க ஹஸ்
இல்ல இல்ல ஆப்ரேஷன் நாள ஆறு மாச இங்கதா இருப்ப
அ அப்டிஇப்டினு ஒரு வர்ஷ்த்து ரிஸ்ட் எடுத்ட்டு போய்ருங்க
ஹாமா
சேரிங்க சேரிங்க சகோதரி ஆனா கணவர் வந்து பக்கத்து பக்கத்து ஏரிய பக்கத்து ஊரு ஒரு ம நேர ட்ராவலுங்கற்னால அந்த அளவுக் ஒரு பெருசா தெர்ல போலையாட்டுக்கு சகோதரி ரொம்ப தூரமா இருந்தா கொஞ்ச செரமந்தா பாப்பா சகோதுரி தூங்கிட்டாளா சேரிங்க சேரிங்க சகோதுரி
ஒங்க கூட பெறப்பு எத்ன பேரு
ஏ கூட பிறந்தவுங்க எனக்கு ஒரே ஒரு அண்ணா சகோதுரி அவருக்கு இப்பதா சகோதரி வந்து கல்யாண ஆச்சு அந்தக்கு அந்த எங்க அண்ணியு வந்து இப்ப கன்சீவா இருக்காங்க சகோதிரி அந்தக்கு அந்த பொண்ணுக்கு நாலு மாச சகோதுரி இப்ப தா மூணு மாச முடிஞ்சு நாலு மாசோ
சேரி சேரி ஒங்க அம்மா வீட்ல இருக்காங்களோ
இல்ல சகோத்ரி அவுங்க வந்து வந்துட்டு வேல பாக்குற எடத்துலே அண்ணா இருக்கா சகோதிரி அத்னால வந்து அங்க இருக்காங்க அவுங்க வந்து கோயபுத்தூர்ல இருக்காங்க சகோதுரி ஆனாலு அங்க கோயம்புத்தூர்ல வீடு பாத்து இருக்காங்க சகோதிரி இப்பதா போன வார வந்துட்டு வந்துட்டு போனாங்க சரி வந்து பா ந்து இருந்துட்டு அந்த பொண்ணு அவுங்க அம்மா வீட்ல மூணு மாச இருக்கணு சொன்னத்னால அவுங்க அம்மா வீட்ல ஒரு ஒரு வார மட்டு இருந்துட்டு போய்ட்டாலாட்டுக்கு சகோத்ரி
அ அ
அவரு வந்து காதல் திருமணமந்தா சகோத்ரி அத்னால அம்மாக்கு கொஞ்ச வருத்தங்கள் கொஞ்சோ அவுர் மேல ஏனா வந்துட்டு ஒரு வச்சுர்க்கற்து ரெண்டு பொண்ணு பொண்ணு இப்டி லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட பையனுமோ இப்டி பண்ணிக்கிட்டாங்க மோது அவுங்களுக்கு கொஞ்ச வேதன தாங்கல
சேர் சே
ம் அ அந்த பொண்ணு எனக்கு தெரியு சகோத்ரி எங்க அண்ணனோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தா சகோத்ரி இங்க வந்து இங்க வேலைக்கு வந்து இர்ந்தா சகோத்ரி அதுனால வந்து கொஞ்ச பழக்க சகோத்ரி அனால வீட்டுக்லா கொஞ்ச வருவா போவா அப்டிங்கும்போது அந்த பொண்ணோட கேரக்ட்ரு எப்புடி பழக்க வழக்க எல்லாமே நம்ம ஓரளவுக்கு கொஞ்ச அண்டர்ஸ் பண்ணிக்கிற மாரி இருந்துச்சு ஆனா பொண்ணு மத்தபடி ஓகே தா சகோத்ரி நமக்கு ஓகே தா நம்ப ஃபேம்லிக்கு ஒ த்துவர பொண்ணுதா எல்லாமே ஓகேதா இருந்தாலு அம்மா என்னனா ஒரு பொண்ணுதா இப்டி பண்ணக்குச்சு பையனுக்காச்சு நம்ம நம்ப பாத்து பண்ணி வீக்கலாங்குற ஒரு ஆசைல இருந்தாங்க ரொம்பவே எதிர்பார்ப்புகளோட இருந்தாங்ளா அண்ண வந்து இப்டி பண்ணிக்கவு அவங்ளுக்கு கொஞ்ச வேதன அளிக்கிற மாரி வாய்ருச்சு
ஆ கேக்குது கேக்குது
அ அ ம்
ஒங்க தம் தூங்கியாச்சா இனிதானா
தம்பி துங்குல சகோத்ரி தொட்டிலருந்து எறங்கி பாக்கெட்டு பிஸ்கட் பாக்கெட்ல்லா ஒடச்சு ரெண் ரெண்டா ஒ கொட் டீவு தூள் தூளா பண்ணி வெச்சுருக்கா சகோத்ரி அவர் வந்து எட்டு மணிக்கு எந்திரிச்சாரு இன்னு தூங்குவாருன்னு பாத்தா தூங்காம ஆடிட்ருக்காரு சகோதரி
வா
என்ன சகோதரி கிளைமேட்டு்க்கு உங்களுக்கு சளி புடிச்சிருச்சிங்களா
ஆமா சூடு நல்ல ஒரு மாரி இருக்கு
ஆ அதிகமா வந்துட்டு இந்த மழ காலத்துல பிடிக்கிற சளிய விட சகோதரி வெயில் காலத்துல பாருங்க வேர்வைக்கே நமக்கு அதிகமா சளி பிடிக்கும் சொல்லுவாங்க
ஆமா ஆமா
அத நமக்கு என்னமோ மாதிரியாவே இருக்கு சகோதரி வேர்வைக்கு பிடிக்கிற சளி சீக்கிரமா செரியே ஆகாது அப்டிமாங்க நீங்க இந்த வீட்டு முறை வைத்தியமெல்லா ஃபாலோ பண்ணுவீங்களா சகோதரி
மழ நேரத்துல கூட ஓரளவுக்கு போ சமாளிக்கலா
ஆ ஆமா சாகோதிரி வெயில் நேரத்துலங்கு போது கொஞ்ச நமக்கு செரமந்தா சகோதரி
ஆமா ஆமா
நீங்க இந்த வீட்டு வைத்தியத்துல நீங்க நீங்க ஃபாலோ பண்ணிவீங்களா சகோதரி
இல்ல இல்ல ஃபுல்லுமே இந்த இங்கிலீஷ் மருந்துதா
ஓகே ஓகே நெறையா பேரு பாத்தீங்கனா இந்த மழ காலத்துல சூப்பு வெச்சு குடிக்கிறது வீட்ல அத பண்ணி குடுத்து இத பண்ணி குடுத்து சளி செரியாயிரு தொண்டைக்கு வந்து நல்லாருக்கு அப்டிங்கிற மாரிலா சொல்லுவாங்களே அதா கேட்டே அந்த மாரிலா எதாச்சு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களானு
இல்ல இல்ல ஃபுல்லுமே இங்கிலீஷ் மருந்து தா
சேரிங்க சேரிங்க சகோதரி
ம் வேற என்ன சொல்லு மத்தியானத்துக்கு என்ன சமைக்கலான்ருகீங்க கொ சொன்னீங்கல்ல காலைல வச்சுட்டேன்
ஆ மதியியத்துக்கு வந்து மதியத்துக்கும் சேத்து காலையில டிஃபன் பண்ணி மதியத்துக்கு சேத்தியே சமச்சிட்டாங்க சகோதரி ஏனா அப்பா வந்து நா அப்பா சாப்பாடு கொண்டு போணுங்களா அனால செஞ்சுட்டாங்க இது அதுக்கப்புறோ வந்து இருக்குற வீட்டு வேல பாத்தரோ வெளக்குறது வீடு கூட்டுறது துணி இப்ப தான் சகோதிரி அம்மா காலையில மிஷின்ல ஊறவச்சாங்க இனிமே ஆ மத்த வேலைய செய்யற துக்கு நமக்கு செரியா இருக்கு சகோதரி நேரோ கரெக்டா இருக்கு
ஆமா
நமக்கு தா நாள் எப்டி போதுன்னே தெரிய மாட்டேங்குதே சகோதரி அந்த அளவுக்கு நாள் வந்து ரொம்ப இதா போயிட்ருக்கு
இப்பனா காலையில ஒம்போது மணியான மாரி இருந்து
ஆமா சகோதிரி இப்பதா இவ இப்பதா சகோதரி காலையில நா எழுந்த மாரி இருக்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகப்ப பன்னெண்டு மணி ஆயிருச்சு அந்தளவு வந்து நேரங்கள் ரொம்ப வந்துட்டு ஃபாஸ்டா போயிட்ருக்கு
அதா ஸ்பீடா போயிட்ருக்கு அப்டி
ஆமா சகோதரி அது சொன்ன மாரி இப்பதா ரெண்டாயிரத்தி இருவத்தியாறு பிறந்த மாரி இருக்கு அதுக்குள்ள பாருங்க ஆறாவது மாசோ முடிய போது முடிஞ்சு ஏழாவது மாசோ பெறக்குறதுக்கு‌ இன்னு ஒரு வாரோந்தா இருக்கு
ஆமா ஆமா
ஆமா சகோதரி
அது இல்லாம இன்னைக்கி சி எம்மு க்கு வேற பெறந்த நாள் வேற
ஆ ஆமா சகோதரி இன்னைக்குதா இன்னைக்குதா அதா சகோதரி இன்னைக்கு முக்கியமான திட்டங்கள் எல்லா அவருக்கு இன்னைக்கு அறிக் கியா விட போறேன்னு சொல்லியிருக்காரு
ஆமா இந்த ரீல்ஸ்ல எல்லா பாத்தீங்கனா தங்க மோதிரோ குடுக்கப்பேறேன்னு சொல்லியிருக்காங்க
ஓ பிறந்த கொழந்தைங்களுகுங்களா சகோதரி
ஆமா ஆமா
அது வந்து கவர்மெண்ட்ல பிறக்கிற கொழந்தைகுதானே சொ சேரி நீங்க வந்து பிரைவேட்ல தானே காட்றீங்க
நா பிரைவேட்ல தா காட்றேன் ஆனா வந்து இல்ல அவங்க வந்து எந் திட் திட்ட வந்து கவர்மெண்ட் பெறக்கிற கொழந்தைங்களுகுவே
ஆமா சகோதரி ஏ சகோதரி உங்களுக்கு இந்த மாசமா இருக்கும் போது பதினெட்டாயிரம் அமௌண்ட் வரும்னு சே சொன்னாலே வந்திருக்குங்கள அந்த மாரி உங்களுக்கு நீங்க வந்து இந்த
இப்ப வந்து ஒரே ஒருக்கு ஏழாவது மாசத்துல மூவாயிரம் மட்டும் வந்துடுச்சு
ஓ எனக்குமே இ மூவாயிர மட்டுதான் சகோரி வந்துச்சு அதுக்கப்புற வரவேல கொழந்தை பிறந்தா வரும் சொன்னங்கே இனிமே கொழந்தை பிறந்ததுக்கப்புரம்
தடுப்பூசி போட்டவரையும் வரல
நான் வந்து ஃபுல்லாவே பிரைவேட்டில தான் சகோதரி காட்னே அ அங்க ஹஸ்பண்ட் ஊர்ல இருக்கும்போதுமே பிரரைவேட்டு தான் எங்க அம்மா வீட்டு வந்தோனே கை விட்டு தான் சகோதரி என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு பிரைவேட்ல காட்டினதுனால வராது அதுவுமே பிரைவேட்ல வந்து ஒரு சில ஒரு சில அந்த அந்த திட்டத்தோட அந்த திட்டத்தின் கீழ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இணஞ்சிருக்குள்ள சகோதரி அந்த மாரி ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல வந்து கொழந்தை பெத்தா மட்டும்தான் வந்து நமக்கு மீதி காசு வரும் இல்ல ட்டிவராது அப்
ச நம்ம அவுங்கள அவுங்க வந்து நம்மளை வந்து கவர்மெண்ட் அனுப்புரதுகாண்டி அவங்க அப்டி சொல்லுவாங்க ஆனா எங்க எனக்கு ஆ ஆமா கணவருக்கு அண்ணனுக்கு ஒய்ஃப் வந்து ரெண்டாவது பிள்ளையும் மூணாவது பிள்ளையும் கவர்மெண்ட்ல தான் பேத்தாங்க இதுவரைக்கும் ஒரு பைசா வரலா நம்மளுக்குகாவது மூவாயிரம் ரூபாவாது வந்தது இது இது வரைக்கும் ஒரு
ஆமா ஆமா சகோதரி ஆனா சகோதரி காசு வரும்னு சொல்றாங்க சகோதரி ஆனா வந்தது வரும் வருமா வராதா உண்மையா போய்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சகோதரி
ஆமா ஆமா இல்ல அது சொல்லுவாங்க இந்த சிஸ்டர் மார்ல்லாம் சொல்லுவாங்க கவர்மெண்ட்ல நம்ம போறதுக்காண்டி அதாவது நீங்க கவர்மெண்ட்ல கவணிச்சீங்கன்னா அவ்ளோ பைசா உடனே வந்துரும் வரவே செய்யாது
போது ஆனா ஆமா சகோதரி எனக்கு தெரிஞ்ச சகோதரி மூன்று பா மூாணாயிருபா தா சகோதரி வந்துச்சு அப்ப அப்றோ ஒத்த ரூபா கூட எனக்கு வரவே இல்ல ஆனா அந்த ஆனா நீங்க கவர்மெண்டுமே நீங்க போய் வந்து செக்கப்க் ஒரு விசிட் பண்ணிட்டு தானே சகோதரி வரீங்க
ஒண்ணு நா நெறையவாட்டி வாரோ செல நேரோ அந்த குளுக்கோஸ் குடிக்கிறது லா இருக்குல்ல
குளுக்கோஸ் டேஸ்ட்டு
ஆமா அதுக்குன்னா நா கவர்மெண்ட்லதா சுகாதாரத்துக்கு தா போவே
ஓ ஆமா சகோதரி அங்கதா சகோதரி நம்ம போய் டெஸ்ட் எடுக்கணு அது ஆரம்ப சுகாதார நிலையமுக்கு போ சொல்லுவாங்க நம்மள ஆமா சகோதரி அப்டிதா சொல்லுவாங்க நம்மள
அப்டி எடுத்த வரைக்கு காசேயேரலயே
வராது சகோதரி சொல்றதுதா சகோதரி வந்து மூவாயிர்பா வரு எனக்கு ப பதினெட்டாயிரனு சொன்னாங்க சகோததி கொழந்த பெத்து பிறந்ததுக்கு அப்றோ வந்து அது மூணு மாசத்துக்கு ஒரு தடவ காசு பிர்ச் ச்சு போடுவாங்ளாமா மாசத்துக்கு ஒரு ஆயிரோனு சொல்லி கணக்கு வச்சு மூவாயிரனு சொல்லி கொழந்த பெறக்கிறதுக்கு முன்னாடி டி ஒரு ஒம்பதாயிரமோ பத்தாயிரமோ வருங்ளா சகோதரி கொழந்த பெத்ததுக்கப்பறோ எட்டாயிர்பா வருன்னு சொன்னாங்க ஆனா சொன்னாங்க ஆனா எனக்குமே வந்து நீங்க சொன்ன மாரி மூவாயிர்வா மட்டுதா இவ தம்பி வந்து அஞ்சி மாசத்துல வய்த்துல இருக்கமோது ஒரு மூவாய்ரோ வந்துதுஸ்
எனக்கு ஏழு மாசத்துல வய்த்துல இருக்கமோது எனக்கும் ஒரு மூவாயிரோ வந்துச்சி
ஆமா சகோதி அத தவிர ஒரு ஒரு அமோண்ட்டு கூட சில பேரு இன்னா சொல்றாங்னா கொழந்த பெறந்து ரெண்டாது கொழந்திக்கு மாசமாருப்பாங்ளா அப்பதா மோத கொழந்தைக்கான அமோண்டே வருதுன் சொல்லிட் ருந்தாங்க
இன்னோ எனக்கு இதுவரயு வரவேல்ல
ஓ சேரிங்க சிஸ் நீங்க ரேஷன் கார்டெல்லா தனியா அப்ளே பண்ணிட்டிங்ளா
இல்ல நா குடுத்துருக்கே அம்மா வீட்லந்து பேரு வந்து நீக்கியாச்சு ஆ இனி வந்து ரேஷ காடு புதுசா அப்ளே பண்ணணு இப்டி இருக்கனால அங்கேங் ங்க அலைய முடியாது அப்டிங்றப்ப கு உக்காந்ருக்கே
ஆமா சகோதரி ரெண்டாவ்து கொழந்தயு பெறந்ததுக்கப்பறோ கையோட நீங்க ஒட்டுக்காவே நாலூ பேத்து பேருயு நீங்க சேத்து வெச்சுக்கோங்க
ஆ அப்டிதா நெனச்சிட்ருக்கே
ஆ ஏனா மகளிர் காசு பாருங்க ரெண்டாய்ர்த்தி ஐநூருவான் சொல்லி சொல்லிர்க்காங்க
உ ஆமா ஆமா
நானூமே வந்து அந்த எண்ணத்துலதா சகோதரி அப்ளே பண்ணுனே இப்ப அம்மா வீட்ல பேர்லா நீக்கி நா ரேஷன் கார்டு அப்ளே பண்ணி அஞ்சு மாச்சோ ஆச்சி சகோதரி போன வாரந்தா சகோதரி வீட் கு ஆளுங்கல்லா வீட்டுக்கு வெரிஃபிகேஷனுக்கெலா வந்தாங்க வெரிஃபிகேஷன்லா பண்ணிட்டு நா வந்து மாமியாரு வீட்டு அட்ரஸே குடுத்துட்ட சகோதரி அவங்க வந்து சொந்த வீடுங்ளா பக்கத்துல வந்து காலி எடோ இருக் ங்ளா அதனால வந்து இங்கதா நாங்க சிம்புளா குடியிருக்கோ இப்ப கொழந்த பெறக்கற்னால வாடக வீட்லருக்கோ வீடு கட்டி நாங்க திருப்பி இங்கேயே வந்ருவோ அப்டிங்றனால சொல்லி ரேஷன் கார்டலா வந்தவ்ங் கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணஸ் சகோதரி இருந்தாலு நாங்க தனியா இப்ப வாடக வீட்ல குடி இருக்கோல்ல அதுக்கான பத்தரோ இருந்தாதா நாங்க போடுவோ அப்டின் சொல்லி காட வந்து ஆமா சகோதரி அந்த காட வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க சகோதரி அனால திருப்பி நா வந்து ரேஷன் கார்டுக்கு என்ன ப்ரொசிஜர்னு இ சேவை மையத்துல போய் கேட்டு பாத்துட்டு அதுக்கான முறய வந்து பயன்படுத்தணு சகோதரி அப்பதா காடு வருன் சொல்றாங்க என்ன சகோதரி காடுங்றது நமக்கு முக் யு இப்ப எங்க போனாலு ரேஷன் காடு தா நமக்கு கம்பல் செரிங்கற மாரி இருக்கா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வேணு குடும்பத்துக்கு அதா செரி இப்பயே நம்ப எடுத்து வெச்சிர்லா அதுக்கப்றோ நம்ப இதுக்காக நம்ப தனியா அலை ய முடியாதுல்ல சகோதிரி
அண்ணா சிலதுக்கு ரொம்ப அலச்சல்
கண்டிப்பா சகோதிரி என என்னைக்குமே சகோதிரி மொதோ மொத எடுத்து எடுப்புலயு வந்து நமக்கு கெட இல்ல சகோதிரி மொத எடுத்த எடுப்புலயே வந்துட்டு நமக்கு கெடச்சதுன்னா அதோட வேல்யூ தெரியாது அப்டின் சொ சொல்லுவாங்க கொஞ்ச இழுத்து லேட்டா கெடச்சா தா அது அரும தெரியு அப்டிம்பாங்க நமக்கு சகோதிரி கேக்குதுங்ளா சகோதிரி சகோதிரி கேக்குதுங்ளா நா உங்ககிட்ட பேஸ்றது சகோதிரி நமக்கான நேரம் முடிந்து விட்டது நம்ம வேறொரு அழைப்புல நம்ம தொடர்ந்து பேசலா சகோதிரி நன்றி சகோதிரி